ஆ கேக்குதா மேம்
கேக்குது கேக்குது உங்களுக்
ஆ ஆ கேக்குதுங்க மேம் கேக்குது ஃபேமிலி பத்தி பேசு வோ மேம் ஆ ஆ செரிங் மேம் ஜாயிண்ட் ஃபேமிலி நா பெனிபிட் அதிகோ
கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா
எல்லா விதத்திலயு நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க ஒரு கொழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து சமையல் லருந்து எல்லாத்துலையுமே ஹெல்ப்பா இருப்பாங்க ஜாயிண்ட் ஃபேமிலினா ஒருத்தருக்கு ஒருத்தர் வே சண்டைகளு இருக்கு இருந்தாலு விட்டு குடுக்காம எல்லாரு ஒற்றுமையா அ இருக்கிறது பாக்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு
முன்னாடிய எல்லா நீங்க சொல்ற மாரிதா இருந்தது பட் இப்ப அது அது கனா அறிகுறிகளே எங்கியுமே இல்லாத மாரிதா இருக்
இல்ல ஆமா அது உண்ம உண்மதா பெரிய பெரிய நகர நகரங்கள்ல அந்த மாத்ரி இல்ல ஆனா கிராமப்புறங்கள்ல இன்னு சில வீடுகள்ல இருக்கு இந்த மாத்ரி எல்லா
ஆமா ஆமா
செல வீடுகள்ல இருக்காங்க வெளிய அவுங்கல்லா பாக்கும்போது வெளியிலலிருந்து நம்ம பாக்கு போது ரொம்ப ஆச்சிரியமா இருக்கு எப்டி இவுங்கலா அப்டி இருக்காங்க ஒத்துமையா இருக்காங்க எங்க ஒரு கோயில்க்கு போனாலு சரி இல்ல அவுங்களுக்குள்ள ஏதாவு ஒரு விசேஷ வச்சா கூட வெளியாட்கள கூப்பட மாட்டாங்க அவுங்க குடும்பத்தாளுகளே அந்த விசேஷ்த்துல நெறஞ்சிருப் பாங்க அவுங்கள வச்சே முடிச்சிக்கிடுவாங்க ஏன் எங் க்குலா சொல்லலன்னு கேட்டா இல்ல நாங்க எங்குளுக்குள்ள நாங்க வச்சு முடிச்சுக்கிட்டோ அப்பிடிம்மாங்க அது பாக்கா ஒரு மாரி ஆச்சிரியமாவும் வித் வித்தியாசமாவும் இருக்கு கேக்கறதுக்கே
ஆம்மா
ஆனா இப்ப அளவான குடும்பம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப செரமதான் ஒரு குழந்தய கொண்டு போய் ஸ்கூல்ல உட்டு விட்டு வரணும்னா கூட நமக்கு சமயலக்கு ஒரு ஹெல்புக்கு ஆள் இர்க்காது
எது ஒன்னாலு நம்மளே தா எல்லா பாக்கற மாரியே இருக்கு
ஆமா நம்ம இத எல்லா பாக்கணும் எங்கயாது நம்ம திடீர்னு வெளியே போனா கூல்ல இருந்து குழந்தயகூட்டு கூட யார இருப்பாங்களா என்னன்னு யோசிப்போம் வேற ஏதாவது ஒரு சமைய சமைக்ரோ இல்ல வேற ஏதாவது ஒன்னு அவசர வேலைக்கு நம்ம மட்டும் வெளியே போக வேண்டிய வேலைக் கூட குழந்தய கூட்டு யார நம்பி இந்த காலத்துல விட முடியாதுல்ல
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு ஒரு சிக்குன்னா கூட நம்மள நம்மளதான் பாத்துகனுமே தவர நம்மள பாக்க யாருமே இருக்க மாட்டாங்க அதல்லா நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சுடு தண்ணி வச்சி கொடுக்க கூட நமக்கு ஆள் இல்லை ஏ அப்பிடின்னு நெனைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும்
ஆமா என்ன வந்தாலு நம்ம நார்மலா ஆக்டிவா இருக்கிற மாரியே அப்படியே இருந்து முடியலன்னு படுதோம்னா ஒண்ணும் வேலயாகாது அது அப்டியே போட்டது போட்டபடி இருக்கும் அதுக்கப்பறம் எந்திரிச்சா ஒண்ணா செய்யக்க கூடிய வேல வந்து நம்ம முடியாம இருந்தத விட்டு அதிகமா முடியாம ஆயிடு
ஆமா கண்டிப்பா ஆ ஒரு துணி துவைக்கனா குட ரொம்ப மளப்பா தெரியு ஹெல்ப்புக்கு யாராது கூப்பனுனா ஒண்ணு மாமனார் மாமியார‌ ஊர்ல இருந்து வர சொல்லணு இல்லையா அம்மா அப்பா வர சொல்லணு
சரி நம்ம போலான்னா அதுவும் பக்கத்துல இல்ல
ஆ அது தானே ஆ
நம்மளும் எடுத்தேறி போற மாரி இருக்கும் நெறய இதுவும் இருக்கு இதுல தனி குடுத்தணு அப்பிடிங்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் விஷயம் ஒரு சில இதுகள் வேணா நமக்கு ஒத்து போற மாரி இருக்கு ஆனா நெறய விஷயங்கள் நம்ம அதுல இலக்க நேரிடும்
கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எங்காது வெளியே போறது பண்றதுன்னா வந்துட்டு நீங்க சொன்னீங்க இல்லயா உங்க ஊர்ல இருக்க கூ குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பேமிலியா ஒன்னா நெறச்சிருக்கு வாங்க மத்தவங்க கிட்டலா சொல்ல மாட்டா அப்படி இரு அப்பறம் நம்ம தனியா இருக்கும் போது என்ன விஷயனா எல்லாருமே அவங்கலாம் சின்ன - சின்ன ஃபங்க்ஷன் கூட எல்லா டக்கு- டக்குனு போவாங்க வருவாங்க ஆனா நம்ம- நம்ம ஊருக்கு ஊர்ல தான் போன ஏதாவது ஒரு விசேஷங்க இருக்குன்னா நெறய இது நம்ம போகாமலே தவிர்த்திருப்போம் அது வந்துட்டு நறைய விஷயம்
கெட்ட இதுக்காக போக முடியாது வேல இருக்கும் இல்ல நம்மளை கூட்டிட்டு போக ஆள் இருக்காது அதனால் நெறய உறவுகள் வந்து பகயா கூட ஆயிருக்காங்க நீ எங்க வீட்டு விசேஷத்துக்கலா வரல அப்படின்னுலா கூவிப்பாங்க
ஆமா - ஆமா ஏனா நம்ம வேற ஏதாவது ஒரு லீவ்ல போலான்னு பிளான் பண்ணி வச்சிருப் போ குழந்தங்க ஸ்கூல் இருக்கு ஆபிஸ் வேல இருக்கும் சரி ஓகே ஒரு லீவ்ல போனோம்னா எல்லா ம் எல்லாத்தையு அப்டி முடிச்சுட்டு வரலான் நனச்சிருக்கோ ஆனா பாத்தீங்கனா அவங்க முன்னாடி ஒரு மாசோ முன்னாடியோ இல்ல பத்து நாள் முன்னாடியோ வச்சிருப்பாங்க அந்த டைம்ல நம்ம போய போனா நம்மளுக்கு அலச்சல் கொழந்தைக்கு ஸ்கூல் கெடு வ வேலைக்குல்லா செலவு வேற ப போயி வர பஸ்ஸுக்கு அவ்ளோ செலவா எல்லாமே யோஸ்ச்சு நம்ம ஒரு ப்ளன் பண்ணுவோ அவங்க நனச்சுப்பாங்க இவனுக்கு என்னடா ஒரு திமுரு வர மாட்டீங்கிறா நம்ம இனிமேல் அவங்க வீட்டுக்கு போ கூடாது அந்த ஒரு தாட்டுல அவங்க ஏதாவது வந்துட்டு சொல்லுவா அந்த மாரி போய்ட்ருக்குன் சொல்லலா
மேம் எங்க சாரு வந்துட்டாரு போல கட்
அப்படியா அ ஓகே ஓகே பாய் பாய்
அ தேங்க் யூ மேம் ஹலோ